ஹ் ம் காலை வணக்
மதிய வணக்கமே ஆயிர்ச்சுங்ளா அ நல்லார்க்கங்க நீங்க ங்க வீட்ல நல்லார்
எல்லாரு நல்லா இருக்காங்க சாப்ட்டாச்சுங்ளா
டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு மதியத்துக்கு ரெடியாயிட்
ஓ ஓ சேர் சேரிங்க எ மதியத்துக்கு உ இல்ல நெறைய வகைய பண்ணீர்க்கீங்ளா
இல்ல இன்னிக்கு நான்வெஜ்னால ஒண்ணுதா
பரவால்ல பரவால்லைங்க
நான்வெஜ் மட்டு ஒண்ணு அவதுமே வந்து பாட்டுக்கால் பாயா ஒண்ணு ரசொ சாப்பாடு அப்றொ நைட்டுக்கெதாது அது ட்ரை பண்ணி குடுக்க சொல்வாப்டி
சேரிங்க
காலைல எப்போமே நா சண்டேனா பழைய சாதந்தா
ஏங்க கால சண்டே மட்டுமா
சண்டே மட்டு இல்ல எப்பாவது ரெண்டு வார்த மூண் நாள் நால் நாள் பழைய சாதந்தா ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்குல்ல அதுனால அது கம்மங்கூளு இந்த கேழ்வரகு ரா அப்பறொ வந்து சோழ சாப் பாடு அந்மாரி
சேரி சேரிங்க நல்லது தாங்க
ஆ வெள்ள சாப்பாடுனா வெள்ள சாப்பாடே கெடையாது இந்திதுவு சேத்தி
தயிருங்ளா
அ ஆமாங்
ஓ
தயிரு அதுக்கு வந் வந்து ஊருக்கா போட்டு வச்சுருக்கேன் வடக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்பறோம் வரமிளகாவ வந்து வறுத்து குடுத்துருவேன் சின்ன வெங்காயம் உரிச்சு எல்லாமே போட்டு தயிர் வீட்லயே போட்டுருவோ
சேரி சேரிங்க நல்லதுங்க இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை லீவ் நாள் வெளிய போலீங்களா
இல்ல அவரு மட்டும் இந்த எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்ன கிளம்புறாப்படி ஒரு மணி கிளம்புறாங்க இப்ப சாப்பாடு செஞ்சு குடுத்துரலா அதுக்குள்ளே சாப்ட்டு கிளம்புவாங்க அப்படின்ட்டு தான்
சேரி சேரிங்க உங்களுக்கு வேலை எல்லா முடிஞ்சுங்களா இனிமே
குழம்பு ரெடி ஆய்யிட்டு இருக்கு சாப்பாடு வெந்துட்டு இருக்கு
ஆஹ் சேரிங்க நான் தான் நண்பர் ஒருதரு கால் அதான் இங்க டிவிகேல ஜய்ன் பண்லானு
சேரி சேரிங்
சேரி சேரி ரொம்ப வெயிலா இருக்கு வெளியே போகாதீங்க அதிகமா எங்கங்க ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு
மழ தாங்க பெய்யுது
மழ பெய்து இப்போ கிளைமேட் ரொம்ப வெய்யில் அடிக்குதுங்களா
இங்க அங்கங்களா
அங்கே அங்கே
ஆஹ் ஒரு வாரமா தான் மழ பெஞ்சுட்டு இருக்குதுங்க பரவாயில்லைங்க வெய்யிலு இப்ப ஒரு நாள்ல வெய்யில் பாத்தீங்கன்னா ஒரு மண் நேரம் தா வருதுங்க மத்தபல்லாம் மோடம் போட் ட்ருக்கு மழ பெய்யுதுங்க ம் இந்த சைடுலா கொஞ்சோ இது மழ மலைகள்ல்லாம் பக்கம் இருக்குறதுனால மழ அதிகமா வருதுங்க
சேர் சேரிங் வீட்டு்ல எப்டிங் சாப்பாடுங்
சாப்பாடு அம்மா ஊருக்கு போய்ட் டங்க இப்ப அப்பா வேலைக் போய்ட்டாங்க ம் இங்க வெளி ஜிடபள் ப்ரியாணி தாங்க இன்னைக் பண்ணுச்சு
நீங்க பண்ணிருவீங்களா பரவால
ம் ஆஹ் அது அம்மா இன்னைக் நைட்டு தா வருவாங்க ஊருக் போய்ருந்தாங்க
செர் செரி
எதும் நான்வஜ் எதும் எடுக்கலங்க அதனால சிம்பிளா இது பண்
அப்றம் மதியத்துக்கு
மதியத்துக்கு காலையில வச்சதேதாங்க வெஜிடபிள் ப்ரியாணி ரெண்டு நேரத்துக்கு சேத் தா வச்சிருக்கங்க மதியத்துக்கு தயிரு மட்டும் வாங்கிட்டு வந்து சாப்டன முடிஞ்சதுங்க
உம் செரி இங்க வாங்க சாப்டுவீங்க
வராங்க கண்டிப்பாங்க உம் செர் செரிங்க
செரிங்க இது நாளைக் எப் அப்றம் ஆஃபீஸ் போணும்ங்களா
ஆமாங்க ரெண்டு நாள் மட்டும்தா லீவுங்க
ம் டெய்லி போய்ட்டு போய்ட்டு வந்துட்ரிக்ங்களா இல்ல ஹாஸ்
இல்ல இல்லிங்க டெய்லி வீட்டுக்குதா போ வீட்டுக்குதா வந்ட்டுருக்கே ஓ முப்பது கிலோமீட்டரு முப்பத்தி மூணு கிலோமீட்ரு இங்கருந்து காலையில ஆமாங்க ஒ ஒன்னே கால் மண்நேர ஆகுது போறதக்கு வரதுக்கு ஒன்னே கால் மண்நேர வேல பத்து மண்நேர
அதா கொஞ்ச சேலரி கொஞ்ச பரவாலிங்களா இல்ல
ஆஹ் பரவாலதாங்க இருந்தாலு எனக்கு இந்த வேலை தாங்க ஏழு எட்டு வருஷமா ஒரே இதுல இருக்கங்க ஆஹ் இத வ் ஏததுது தொழில்தா பண்ணலான்ற
ஆமாங்க இங்கியு சரி சரிங்க
அதுதா நானு தம்பியு பாத்துட்டுருக்கங்க இந்த வருஷத்துக்குள்ள ஆஹ்ம் அஷ்ட
பரவாயில்ல அங்க புல்லுய்ஸ் த்திய கெடைக்கு அதனால
ஆமாமாங்க இந்த சைடு எல்லாமே விவசாய அதிகமா இருக்குதுங்க அதனால ஏம் பண்ணலான்ருக்கு ஆம
சரிங்க
மத்தபடில்லா வேற ஏதாது தொழில்லா பண்ணோம்னா செட்டாக மாட்டேதுங்க ம் சரி மா மாட் பண்ண வச்சுட்டோம்னா பாலு எல்லாமே டெய்லியு கெடைச்சட்டுதா இருக்குதுங்களா போயிட்டுதா இருக்குது நல்லா சேல்லாகுது அ அதனால எதையோ பண்ணிக்கலா அப்படிதாங்க
பால் வித்துக்கலா அதுல்லது சாண அந்த உள்ளது கொஞ்ச கொஞ்ச வரு அப்பா எங்க வீட்லயுமே அம்மா ஏ தேங்காய வெண்ணம் பண்றாங்க இப்போ அது முட்டையு காசுங்களா கொட்டாங்குச்சி காசுங்களா அப்புற அந்த தேங்காய் காசிந்தா எதுமே அது வேஸ்டு கெடையாதுல்ல அதுக்காக சொல்றே அதுக்காக சொல்ற அம்மா இந்த எவ்வ தன்ன பண்ணிட்ருக்காங்க தேங்கா இப்ப ஒடச்சு போட்ருக் காங்க ஒரு ஐநூறு காய் ஒடச்சு போட்ருக்காங்க இவ்ங்குள் தேவ்யான எண்ண மட்டு நம்ம ஆட்டிக்குவோ
ஓ சேரிங்க உங்ளுக்கு மட்டு ஆட்டிக்கிவீங்ளா இல்ல வெளியு சேல் பண்றீங்ளா சேரி சேரிங்க ம் ம்
ஆட்டிக்கிவோ நாங்ளே தா ஆட் டிக்கிவோங்க வெளிய வந்து இப்ப எங்ளுக்கு தேவ்யான்து வீட்லே மோஸ்லி வந்து சமைலுக்குமே வந்து தேங்எண்ண தா ஊத்திக்கெற்து
அ நல்லதுதானே இப்ப கேர்ளா சைட்லேல்லா இப்ப எந்த ஆயிலுமே யூஸ் பண்றது இல்லயே தோங்காண்ண மட்டுந்தான எல்லாமே பயன்படுத்திட்டுக்காங்க
ஆமா ஆமா பு பொறிக்கிறதுக்கு தேங்காண்ண தா மோஸ்லி யூஸ் பண்ணிக்கிறது அத்னால கொஞ்சொ நல்லா இருக்கு ஒடம்பு கொஞ்சொ நல்லா இருக்கு மத்த எண்ணெயு வாங்கி ஃபேஸ் சாவறதுக்கு இந்த இது நல்லத் தான இதே பண்ணியிட்ருக்றோ இப் ப அதுமே ஆ இப்ப அதுமே நா ஆமணக் குன் சொல்வாங்கள அதாவ் கொட்டமுக்ல வந்து எடுப்பாங்ளா அந்த செடிய்மே வீட்ல போட் ருக்கோ அதியு எடுத்து காய வெச்சி வெளக் கெண்ணைய்மே ஆட்டிக்லான்ருக்கோ
ம் நல்லது நல்லதுங்க
ஆ தேவையானது நமக்கு வீட்டுக்கு யூஸ்க்கு வெ வெளக்கெண்ண செஞ்சுக்குலா அப்டீன்ட்டு
சேர் செரிங்க
உம் வீட்ல கொஞ்சம் செடி போட்ருக்குறோம் அத வச்சு அப்டியே காயல்லாம் வீட்ல போட் போட்டுப்போம் அத அப்டியே பறிச்சு, அப்போதைக்கு சமச்சு சிரனும்
அஹ் பரவாயில்ல, பரவாயில்லங்க.
கொஞ்சம் மெயின்டென் பண்றதா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
சேரி செரிங்க அங்கெல்லாம் மழையே இல்லைங்க. மழ வர்றது இல்ல அந் சைடு
எங்கெங்க மழை வர மர மழமே காணும் எங்க ஒரு முந்தானே போன வாரத்துல கொஞ்சம் பேஞ்சுது அதுக்கப்பறம் மழையும் காணும் ஒண்ணும் காணும்
சேரி சேரிங்க மழ வரலைனாலே ஒணும்
ஆ தண்ணி எனி டைம் வந்துகிட்டே இருக் ங்ளா அதுவா அதனால உங்களுக்கு தெரியல அவ்ளுக்கு எங்களுக்கு ஆத்து தண்ணிதா இங்க அமராவதி ஆத்து தண்ணிதா அதனால தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துகிட்டே இரு
வந்துருதுங்க அ
அதுனால இப்போ ஒரு நாள் ஃபுல்லா எடுத்து வுட்றாங்க ஒரு நாள் அப்டியே ஆப் பண்ணீர்றாங்க
சேரி சேரிங்க
தண்ணிக் பிரச்சனை இல்ல ஆதுறு ஆறூ பக்கோ
பக்கங் ஓ சேரிங்க
அதுனால தெரிவிச்சுக்கல அவ்ளோ அங்க தண்ணி எல்லா கொஞ்சோ டேஸ்டா இருக்கு என்னங்க
டேஸ்டா இருக்குங்க
ம் சிறுவாணி தண்ணியு வருங்ளா
சிறுவாணி அது கோயம்புத்தூருங்க நா பொள்ளாசின்னா ஆழியாருங்க
இல்ல அங்கேயெல்லா வராதுங்ளா அந்த இது தண்ணி
இங்க வராதுங்க இங்க பொள்ளாச்சி ஃபுல்லாவே இங்க ஆழியாறுதாங்க
சேரி சேரி ஆரோ தன்னி மாரி இருக்கும்
ஆ டேஸ்ட்டாவுருக்
ம் ம் ம்
எ
இந்த அமராவ தண்ணினால இல்ல இல்ல சாப்பாடு வெந்துட்டுருக்கு கொழம்பு வெறகடுப்புல வச்சிருக்கேன் சாப்பாடு வடிச்சிருவோ சாப்பாடு எபவும் குக்கர்லலாம் வைக்க மாட்டோம் அப்றம் வந்து ம் அத இந்த இயற்கையோட சேந்து வாழ்ந்துட்டுருக்றோம்
ம் நல்லதுங்க ஏனா குக்கர் வச்சு சாப்பிட்டாவே அதுல அதும் நோய் தான் சக்கர எல்லா வந்ரும்
என்னைக்காது ஒரு நாள் நீங்க சொன்ன மாரி இந்த வெஜிடபிள் சா பாடு செஞ்சிருந்தா மட்டுதா குக்கர்ல வப்போம் மீதி எல்லாமே அடுப் இவ்ளதான் சமைப்போம்
அடுப்புல சமைக்கிறது சரி குக்கரே நம்ம அவாய்ட் பண்ணிருணுங்க ம் ஆமாங்க
ம் சேரிங்க
அப்புறம் அந்த இது அஹ் வீட்டுலல்லாம் செடி எதாவது வளர்த்துறீங்களா இல்ல காய்க்குதான் வாங்கி ம்
தீங்கன்னா இது வாழ மரத்த போட்ருக்குங்க வாழமரம் ங்க அப்றோ அகத்தி அப்பறம் ரோஸ் இருக்குங்க அப்புறம் பப்பாளி இருக்கு அப்புறம் சீத்தாமரம் கொய்யக்காமரம் ஆ அப்புறம் எலும்ச் மலாருக்கு
சேர் சேரிங் மெயின்டென் பண்றதாங்க பெரிய இதாருக் கு உங்களுக்கு அடிக்கடிக்கு மழ வரனால
ம் மழை வரனால பிரச்சனை இருக்காதுங்க
இல்ல அது சீக்கிரம் சீக்கிரமா புல் சின்ன சின்ன செடியில புல் எல்லா மொள ச்சிடுதல்ல
ஆ அது ஆமாங்க அதையு சு த்தம் பண்ணிகிட்டேதாங்க இருக்கணு
ஆ அதனால இங்கேயுமே அப்படிதாங்க கிளீன் பண்ணிட்டு ஒரு நாள் வுட்டு ஒரு நாள் கிளீன் பண்ணி
பண்ணிகிட்டே இருக்கணு ஆமாமா அ அதா கொஞ்சோ பிரச்சன அ மத்
நா அதுக்குனு இந்த பூச்சி மருந்து இருக்குள்ளங்க அத வாங்கியந்து அடிச்சிடிங்கனி ஒரு நூத்தம்ப ரூவா தா அது இது உடு ரேட்டு அப்டியே கொஞ்ச நாள் போனீங்கனா ஆஹ் இப்ப நாங்க அப்டிதா செஞ்சுக்குறோ
சேரி சரிங்க
இது ஆ அது அந்த மருந்து வாங்கிட்டு வந்து கொஞ்ச தண்ணி ஊத்தி கலந்து அதுல போட்டு அடிச்டீங்க்னா அப்டியே செடி வந்து காஞ்சு பேய்ருது
ஆஹ் ஆமாங்க ஆனா இங்க மாடெல்லா இருக்கனால பாத்தீங்கன்னா அது அது கொஞ்ச மேய விட்டம்னா அதுவே கரெக்டாயிர்துங்க ஆஹ்
சாப்ட்றாதுங்ளா
எதுங்க இல்ல அது மரமா இருக்கனால அது அவ்வளவுக்கு இதுக்கு எட்டாதுங்க அஹ் செடின்னு பத் தா செடின்டு இல்லைங்க எல்லாமே மரமா தாங்க இருக்கு உம் உம் சேரி செரிங்க
சரிங்க உங்களோட என்ன பேசுனது ரொம்ப நன்றிங்க அடுத்த கால்ல ஆஹ் வறங்க கண்டிப்பா